ஹலோ கேக்குதா ம் சாப்டியா
ஆ சாப்ட்டே
ம் என்ன சாப்ட
நானா பிரியாணி
பிரியாணியா ம் பிரியாணி யார் சம செஞ்சது
எங்க அம்மா
ம் நல்லா இருக்குதா பிரியாணியு
ஆ எதோ இருக்குது நல்லா
இந்த மாரி என்னைக்கு
இல்ல இல்ல வா தரே
ம் வேணா வுடு நானே நேத்துலா மூணு வேலையு பிரியாணி தா சாப்ட
எப்டி
ஆமா காலைல எங்க அம்மா பிரியாணி செஞ்சுட்டு போனாங்க
ஆ
மத்தியானமு வீட்டுக்கு வந்து சாப்ட காலேஜ் போயிட்டு
ஆ
நைட்டு கேட்ரிங் போயிட்ட யார் இவ
ஆ மூணு வேல பிரியாணி
அ சலச்சி போச்சி பிரியாணி ஆசையே போயிச்சு எனக்
என் தந்துருக்குலால ஒரே ஆள் சாப்ட்டுக்குற
ம் எட்த்து வந் தர்ணு தர்லான் எட்த்தே எங் அம்மா
ஆ தந்தாங்க என் தம்பி இல்லாமே சாப்ட்டான் அவனுக்கே பத்திர்ச்சு
ஆ ஹா என்ன நீங்க அவுள்நேரோ முழ்ச்னிருக்குறீங்க
அவள்நேர்மா கரண்ட்டே இல்ல அப்பதா வந்தது அதா தூங்கம அப்டியே முழ்ச்னிருக்குற தினமு கரண்ட் ஆஃப் பண்ணிர்றாங் என்னதா கரண்ட் விட்றாங்கன் தெரில
ம் எத்தன மணிக்கு அமத்தாங்ப்பா ஒரு பத்துரு ஏத்துன் வந்து வந்துருப்பாங்ளா
ஆ
ம் நல்லா இருந்துதா சிக்ஸ்டி ஃப நீ சாப்புலயா கொஞ்ச கூடோ
நான் சாப்டே சாப்பிலல
சிகஸ்டி ஃபைலா எத்துன் வந்த சிஸ்ட் ஃபை பிரியாணிலா
அவுங்குளுக்கே பத்துல அப்புறோ நா எங் சாப்ட
நா கொஞ்சுதா எத்துன் வந்தா அதுலியு கொஞ்சோ ஒனக் குட்த்தாங்ளா ஏன் வீட்ல எல்லார்மே சாப்புட்டு பிரியாணிதானா அதுனால சேரி இவ்ங்குளுக்குலா குட்த்த
ஆமா அந்த தருண் எல்லாமே சாப்ட்டாங்க என்க் குடுக்க கூடலே
ம் நீயு சாப்புடுனு கூட போய் உக்காந்து நீ ஃபோன் நோண்ணுந்துருப்ப சாப்டாம
அது உண்ம
ஆ யார்னா சாப்டு நா ஃபோன் நோன்னா சொல்ட்டு சா ஃபோன் நோனுன்ந்திருப்ப
மா அதுல்லா இல்ல நா அப்புறு தோஸ் சாப்ட்டே
ம் ஓ லீவா இன்னிக்கா என்ன லீவு
தெர்ல எதோ முஸ்லீம் பண்டிக அப்டின்னாங்க என்னன் தெர்ல
முஸுலீம் பண்டிகியா
ஆமா அப்டின்தா சொன்னாங்க
ம் நாளிக்கு லீவ்தானா
நாளைக் வந்து இது ஆனா நா வந்து நாளைக்கு எதோ ஜே இ கிளாஸ்ன்ட்டு திருவள்ளூரு போனு
ஜே இ கிளாஸா
ஆ
அது என்னாது என்னாவா அதுக்கு
தெர்ல மேம்தா எதோ சொன்னாங் போய் பாத்தாதா தெரிமே எதோ
எத்தன பேர் போறீங்க எத்தன பேர் போறீங்க
என் கிளாஸ் பசங்க எல்லாருமே
எல்லாருமேவா எல்லாருமா போறீங்க
எல்லாருமே தா போறோ சும்மா ஃபண் பண்ட்டு வர்லான் போறோ
எத்தன மணிக்கு போணுமா
அங்க ஒன்பது மணிக்கு இருக்குணுமா
ஒம்போது மணிக்கா
ஆமா
எத்தன மணிக் உடுவாங்ளா
மூன்ற
ஓஹொ எடி போயெ ஆவ்னுமா
போயே ஆவ்னுல்லா இல்ல
உங்க விருப்பதானா
ஆமா எங்க விருப்போ போனா போலா போம்லே இருக்கலா
ஆ அப்ப என்னாதுக்கு போற லீவு தான வீ்ட்லயாரா
நா சும்மா போய் அங்க சுத்திட்டு ஜாலியா வ லா அப்டின்ட்டு போறோ
அ பூ பறிக்கலியா நீ கய்னீக் போய்ட்டா
ஆ போனே
எப்போ போன வீட்ல தா இக்கர நீ
வீட்ல இருக்கறனா ஒன்பது மணிதா வந்தேனே
எத்தன மணிக் போனிங்க கால்ல
கால்ல ஆற்றைக் போனே
ஆறு மணிக்ல போயிட்டீங்ளா
ஆ ஆற்ரைக்கி போயிட்டு ஒன்பதுரைக்கோ எப்பதா வந்தே
ஒம்பரைக்கு தா வந்தியா
ஆமா நீதா வீட்லயே இருக்கரயே அப்புற எங்கன் தெரிய போது
ம் எங்க எங் கைல எல்லா பூவா இருக்குது பறிக்கிறதுக்கு போயிட்ட
ஆ அக்கய நீ சுத்தி பாக்க வந்ததான் தெரிய போகுது வீட்டுல இருங்கறன் எங்க போய்
எனக்கு என்னா இப்ப சுத்தி பாக்கற்துக்கு அதா அப்பப்போய் பாக்கறறன்னா எவ்வளோ பூ வந்தது
உங்கள்தா ரெண்டு செடில ஒரு செடி வந்திருக்கு
ம் கொத்துட்டீங்களா பூ கொத்து அம்ச்சீடீங்களா
ஆ குடுத்துட்டோ
ம் வானா என்ன சாப் மதிய என்ன சாப்பாடு
எங் வீட்லயா
ம்
எ வீட்டுல களி செஞ்சாங்க
களியா
ஆ
பிரியாணி சொன்ன
பிரியாணி வந்து கால்ல சாப்ட்டே அது நைட்டு ஏ ஒருத்துங்க தா தந்தாங்க அத வச்சு சாப்ட்டே திருப்பி இத வந்து மதியான்த்துக்கு சாதோ
ஓஹோ களியா மதியானோ
ஆமா ம் உங்க வீட்டு்ல
எங்க வீட்ல கீர
கீரையா
ஆ ஆ காலைல கீர வேணான்ட்டு கூ வச்ட்டே கால்ல கீர போட்டு
ம் ம்
நைட்டு என்னாது உங்க வீட்லா
தெர்ல தோச எதாச்சு தா இருக்கு
ம் தோச ஊத்த தெரிம்மா உனக்கு
ஆ
ஓ
சாப்பாடு செய்வே கொழம்பு வப்பே தோசயு சுடுவே
ம் டுவல்த்தா அடுத்த வர்ஷோ
ஆமா
ம் இந்த வர்ஷ பப்ளிக் இல்லயா டூஷன் போணுமா ம் எவ்வளோ ஃபீஸ்ஸு
தெர்ல எவ்ளோனு
டென்த்துல எவ்ளோ ஒரு மாசத்துக்கு
டென்த்துல வந்து எட்நூறு
ஒரு மாசத்துக்கா
ஆமா
ஓ ஒரு மாசம் போயிருப்பியா எத்தன மாசம் போனா வர்ஷம் ஃபுல்லா போனல
ஆமா
ஸ்டாட்டிங்ல இருந்தே போனல
ஸ்டாட்டிங்ல இருந்தே போனே
ம் அதே மாரிதானா டுவல்த்து
ஆமா போனாதான போய் தா ஆகனு ஆ நல்லாதா சொல்லி தராங்க
ம் எத்தன மணிக்கு போவ கரட்டா டூசனுக்கு
அஞ்சு மணி
அஞ்சு மணியா
ஆமா
ஆ எத்தன மணிக்கு உடுவாங்க
ஏழ்ரைக்கி எட்டு மணி அந்த மாரி விடுவாங்
ம் உங்களுகல்லா நைட் கிளாஸ்லா கெடையாதா பாய்ஸ்க்கு மட்டுதானா
எங்களுக்கல்லா கெடையாது பாய்ஸு மட்டு நைட் கிளாஸ்
ஓஹோ நைட்டு ஃபுல்லா அங்கயே தூங்கி படிக்கனுமா
ஆமா காலேல எழுந்து வீட்டுக்கு வருவாங்க
அவுங்க எத்தன மணிக்கு போவாங்க டூசனுக்கு நைட் டூஷன்னா
எங்கள விட்றப்ப அவுங்க டூசனுக்கு வருவாங்க ஏழ்ரக்கி விட்டாங்கன்னா அவுங்க ஏழ்ரக்கி வருவாங்க
அங்க நைட் சாப்பாடு வீட்லய சாப்ட்டு வந்துருவாங்களா
ஆ அதலா வீட்லயே சாப்ட்டு இங்க வந்து படிக்க மட்டு படிப்பாங்க படுச்சுட்டு தூங்கிற்வாங்க
எத்தன மணி வரைக்கு படிப்பாங்க
பதினோரு மணி இல்ல பத்து மணி அந்த மாரியா படிப்பாங்கலா
அது படுத் தூங்கிட்டாங்களா
அப்பற தூங்கிடுவாங்க
தூங்கிட்டு காலேல எத்தன மணிக்கு எழுப்புவாங்க
காலேல ஒரு நாலு மணிக்கோ எப்பயோ எழுப் பி ஆறு மணி வரைக்கு படிப்பாங்களா அப்பறோ திருப்பி வீட்டுக்கு அனுப்ச்சுடுவாங்க
ஓ வீட்டுக்கு வந்து ஆறு மணிக்கு வந்து கெழம்பி போனுமா திருப்பி ஸ் குளுதியா
ஆமா
ரொம்போ கஷ்டோ போல்தே இப்போ அந்த மேரிலா
கஷ்டோந்தா படியோல
பின்ன ஆறு மணிக்கு அங்க உட்டா அங்க எத்தன மணிக்கு வீட்டுக்கு வரத்துக்கே ஆயிடும்போல ஏழு மணி ஆயிடோ போல வீட்டுக்கு வர்றத்துகே
அவளதா அப்புறோ கெளம்பி திருப்பி வர வேண்டியது
ம் அப்ப வீட்ல எப்பதா இருப்பாங்க வீட்லயே இருக்க மாட்டாங்க போல்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து களம்பி அப்டியே டியூன் போயிட்டு தூங்கிட்டு திருப்பி கால வீட்டு வந்து களம்பி திருபி ஸ்கூலுக்கு போயிட்டு அப்ப எப்பதா வீட்ல இருக்கறது
வீட்ல இருக்கூடாது அதா ஒரு லாஸ்ட்டு ரெண்டு மாசோ மட்டுந்தா
ஓ ஜனவரி மாசோ இருந்து ஆரம்பிக்கிறாறு
ஆமா அந்த ரெண்டு மூணு மாசத்துல மட்டுந்தா நைட் கிளாஸு
ஓ வீட்ல வந்து களம்பறத்துக்கு மட்டுந்தா டைம் இருக்கோல
ஆமா மிச்செல்லா இங்க டியூஷன்லதா பண்ணோ
ஓஹோ உனக்கென்னா எல்லா பாசாயிட்டாங்களா டூசன்ல பசங்கள்லா இத எல்லாருமே பாசா ஒருத்தருக்கூடமா ஃபெயில் ஆவல
ஒத்தருகூட ஃபெயில் ஆவலே
பரவால்லயே அப்ப எல்லாமே படிக்கிற பசங்கதா வந்துருக்காங்க போல்தே அந்த ட்யூஸனுக்கே
எல்லா படிக்கிற பசங்களலா கெடையாது
எல்லாம் எல்லாம் வித்துட்ச்சு
ஓஹோ நீ எப்டி பச்சி பாஸ் பண்ணியா பச்சி பாஸ் பண்ணியா
நா வந்து பச்சி பாஸ் பன்னனு சொல்ல மாட்டே கொஞ்சோ பாத்தோ எழுதுனே பச்சு எழுதுனே
பாத்து எழுதினியா
ஆ
ஊ முன்னாடி படிக்குற பசங்களா
முன்னாடி படிக்குற பொண்ணு நா நா அந்த பொண்ணு பாத்தெழுதல எ பக்கத்துல ஒரு பொண்ணு எ அளவுதா படிக்கோ நா எழுதன்ந்த அந்த பொண்ணு காம்ச்ச அந்த பொண்ணு எழுதுந்தே எனக்கு காமிச்சு அவ்ளோதா
ம் மேக்ஸுலா
மேக்ஸா மேக்ஸோ அப்டிதா எழுதணோ
ம் ஒன் மார்க்ல ஒன் மார்க்ல பச்சியா நீயு இல்ல அதயோ கேட்டு எழுதுனுயா நீ
ஆ பச்ச பச்ச ஒண் வேர்ட்ல பச்ச
ஃபுல்லா பச்சியா புக்கு ஃபுல்லா
ஆ மேக்ஸ்லா பச்சே
ம் ஹு பரவால்ல எவ்ளோ மார்க் எடுத்த டென்துல ம்
அப்டீயே திரும்பிக்றே
நானூத்தி முப்பது
நானூத்தி முப்பதா ஆ
ஆ ஸ்கூல் ஃபஸ்ட்லா இல்லே
ஃஸ்கூல் ஃபஸ்ட் எவ்ளோ ஓஹோ நீ செகேண்டா இல்ல தேடா
நா செகேன்லா கெடயாது அது எத்தனாவது லாஸ்ட் லெதல்னா விட்டே
ஏ எல்லாருமே உங்க கிளாஸ் லா நானூறு மேல எடுத்துட்டாங்களா
எல்லா எடுத்தாங்க ஒரு நாலஞ்சு பேர்தா முன்னூறு அது கீழ
ம் சேரி சேரி அப்றோ பண்றே
ஆ
சர்